தோழி வணக்கம் நல்லாருக்கிங்ளா தோழி தோழி சொல்லுங்க தோழி ரி ஒங்களுடது அலைபேசியில் இடையூறுகள் இருக்கிற மாதுரி தெரியிது
அ சொல்லுங்க தோழி
ஓ அ அ இல்லயா அர் பராமரிப்ப பத்தி நம்ம பேசுனோ இப்போ மாடு கன்று ஈன்ருதுச்சு அப்டின்னாக்கா அதுக்கப்பறோ மாட்டுக்கு குடுக்கக்கூடிய தீவனங்கள பத்தி நம்ம தி கொஞ்சோ நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குனு நெனக்கிற
இப்ப தோழி மாடு கன்று ஈன்றதா
இல்ல தோழி இப்ப என்ன னா இப்போ ஒரு இப்ப மாடு இப்ப கன்று ஈன்றுச்சு அப்டின்னா நம்ம வந்து ஆ அந்த அந்த அந்த நாளே வந்து நம்ம வந்து சாப்பாடு குடுக்கலாமா அப்டி இல்ல அதுக்கு வந்து இன்னு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம சாப்பாடு உணவு குடுக்கணுமா எந்த வகையான உணவு குடுக்கணு அ ஏ ஒ என்ன வகையான உணவு குடுத்தடுத்தா மாடு வந்து நல்ல கறவயில இருக்கு அப்டின்ற மாரியான அ ஒரு தெளிவான ஒரு பதில குடுங்க தோழி
அது மாடு இ கன்று ஈன்ற ஈன்று மூன்னு மூன்று நாளக்கி எதுவு குடுக்க கூடாது தோழி
மூணு நாளக்கி சாப்பாடு எப்
அ அதாது இர ரெண்டு நாளக்கி குடுக் கூடாது வயிற்ல வயிற்று மா மாட்டு வந்து வயிற்று கோலாறு வருமா தோழி அது மூணா நாலு பருத்திச கொட்டய அரச்சு வக்கிணு தோழி
ஒ பருத்திக்கொட்ட அப்டின்றது வந்து நம்ம வயல்ல வந்து பருத்தி செ செய்யறாங்கள் யா உற்பத்தி செய்றாங்க வயல்ல வந்து செய்றாங்க இல்லயா அந்த பருத்திக்கொட்டய சொல்றீங்க அ அத வாங்கி எப்புடி தெரியாத நம்ப வந்து அர சு குடுக்கனு அதோட செய்முறைகள் கொஞ்சோ சொல்லங்க
வா வாங்கி ஊற வெச்சிர்னு மதானார் காலைல ஊற வெச்சுனு தோழி
அதாது அத எத்தன கி இப்ப ஒரு மாடு வந்து எத் எத்தன கிலோ வரைக்கு குடுக்லா தோழி இப்ப பருத்திக்கொட்ட அப்டின்னு குடுக்கு பொழுது வாங்கி ஊற வெச்சு நம்ம எத்தன கிலோ அப்டின்ற வரைக்கு மாட்டுக்கு குடுக்கலா அப்டின் நெனக்கிறீங்க
ஒரு ஆசிலோ கூட போறு தோழி ரெண்டு நாளக்கு ஒரு காக்கால் கிலோ ஆஹ் அச்சு ஒரு ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு பதினஞ்சு இருவது நாளைக்கு குடுக்கும்ன்னு தோழி கண்டனியூவா பருத்து கொட்டைய அரைச்சு அது கூட எள்ளு புண்ணாக்கு போடணு தோழி ஆஹ் எள்ளு புன்னாக்கு
பருத்தி கொட்டைய எள்ளு புண்ணாக்கு ஆ தோழி இப்போ பருத்திக்கொட்டையோட சேர்த்து எள்ளு புண்ணாக்கையும் சேத்து அரைச்சி நம்ம வந்து அதுக்கு உணவா கொடுக்கணும் அப்டின்னு சொல்றீங்க இரண்டு நாள் க்களுக்கு
ஆஹ்
ஆஹ்
இரண்டு நாளைக்கில்ல இரண்டு நாள் இரண்டு நாள் பிறகு பர்த்தி கொட்டையும்
உ ஆமா தோழி அததான் முதல்ல ரெண்டு நாள் கன்று ஈன்றதுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு எது உணவும் கொடுக்க கூடாது அதுக்கு எந்த உணவு ஒரு ஆகாரமும் இல்லாமாதான் அது இருக்குமா தண்ணி அந்த மாரி எல்லாம் கொடுப்பீங்களா
இல்ல தோழி உங்களுடைய தொலைபேசியில் இடையூறு இருக்கிற மாதிரி தெரியுது
எனக்கு சரியாதாங்க தோழி இருக்கு
ஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க
அது இரண் ரெண்டு நாளைக்கு அரைக்குடமாதான் தண்ணி வைக்கணும் தண்ணியா இருந்தாலும் தீவனமா இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு கம்மியாதான் வைக்கணும் அதிகமா வச்ச ச்சா இந்த குடல் வந்து மாட்டுக்கு வந்து கன்று ஈன்றது நெப்பமா ஒரு ஆஹ் மெல்லிசா இருக்கும் உடனே வெளிய ஆயிடும்னு சொல்லுவாங்க டாக்டரு உம் மருத்துவர் சொல்லுவாங்க ஆமா
எதுவும் குடுக்கக்கூடாது ரெண்டு நாளைக்கு வரைக்கும்
ஆமா அது
உம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் கழித்துதான் நீங்க வந்து அஹ் அத பருத்தி கொட்டையும் அஹ் கள்ளபுண்ணாக்கு சொன்னிங்களா கள்ள புண்ணாக்கு தான சொன்னீங்க தோழி தோழி எங்க தௌழி போனீங்க
சரி